ஆ ஹலோ வணக்கம் கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது ம்
அ என்ன பண்றீங்க சாப்டாச்சா
இனிமேல் தான் நீங்க
ஆ நானும் இனிமேல் தான் சாப்படணும் சமையல் எல்லாம் முடிஞ்சுச்சா
இல்ல இல்ல இனிமேல் தான் செய்யணும் மழ வர மாரி இருக்குதா
இல்ல இங்க பெருசா மழ வர்ற மாரி இல்ல உங்க வீட்ல
இல்ல இல்ல நேத்து தான் இடி இடிச்சுது காலையில இருந்து கிளைமேட் வந்து ரொம்ப சில் மாதிரிதான் இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்ல இப்ப ரொம்ப வேக்குது பயங்கரமா வேகுது உப்பசமா இருக்குதுன்னு வெச்சுக்கங்களேன்
ஓகே ஓகே ஓகே இங்கயும் அதே மாதிரிதான் இருக்கு மழ வர மாதிரி இல்ல ஆனா வந்து பயங்கரமா புழுக்கம்
ஆ ரொம்ப உப்பசமா இருந்தா மழ வரும்ன்னு சொல்லுவாங்களே
ஆமா அந்த ஒரு உருக்கமா இருந்துச்சுன்னா மழ வரும்ன்னு சொல்லுவாங்க ஆனா அப்படித்தான் இருக்குது மழ தான் வர மாட்டீங்குது பாப்போம் வந்துச்சுன்னா
இப்பல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய ஊரு ரெண்டாவது வந்து சிட்டி அந்த மாதிரி இடத்துலதான் வந்துட்டு இந்த மூவிஸ்சோட வந்துட்டு மூவிஸ் எல்லாம் இரு க்குள்ள அதோட ஆடியோ லாஞ்ச் சின்ன சின்ன ஃபங்ஷனு ஓரியன்டேஷனு இதெல்லாம் வந்துட்டு வெப்பாங்க இப்ப எல்லாம் எல்லா ஊர்லையுமே வந்துட்டு அவங்க வந்து தேட்டருக்கும் போய் விசிட் பண்றாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் ஆக்டர் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ட்டு அவங்க படம் ஓடுதோ இல்லையோ மொத்தத்துல படம் ரிலீஸ் ஆன ஒரு நாலஞ்சு நாளே பெரிய பெரிய ஆக்டர் பெரிய பெரிய ஊருக்கு போவாங்க குட்டி குட்டி ஆக்டர் எல்லாம் இருக்காங்கள சின்ன சின்ன சுமால் ஆக் டர் ஆக்டர்ஸ் அவங்க எல்லாருமே வந்துட்டு பஃங்ஷன வந்து இன்னாகரேட் பண்றக்காக மால் சிட்டிஸ் எல்லா சூஸ் பண்ணிக்கிறாங்க சூஸ் பண்ணிட்டு அங்க எல்லாம் வந்து பிராண்டுக்கு ப்ரமோஷனுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு பாக்குறாங்க இப்ப நம்ம அங்கதான் போய் பா கனும் அவசியமே இல்ல நம்ம ஊர்லயே பார்த்துரலாம் அப்பிடி ஒரு நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்து இருக்குன்னு வெச்சுகங்களேன்
உம் ம்
ஆ நம்ம ஊர்ல எது பெரிய தேட்ரோ அங்கயுமே அவங்க விசிட் அடிக்கறாங்க அப்ப அந்த கேப்புக்கு நம்ம போனும்னா அவங்க வந்துட்டு படம் போடுற இடைவெளியில வந்துட்டு இன்ட்ரோவல வந்துட்டு கரெக்டா வருவாங்க அப் ப வந்துட்டு பீப்புள்ஸ் கிட்ட தேட்டரு பா அக்கா வந்து என்கிட்ட ஒரு ஸ்மால் ஹோப் குடுத்துட்டு இப்ப அவங்க வராங்கன்னு தெரிஞ்சாதான நம்ம வந்து படத்துக்கு வந்து ப்ரமோஷனுக்காக தேட்டரு விசிட்டு அடிக்கிறாங்க பர்ஸ்ட்டுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லைங்க இப்ப இருக்குற மாதிரி
அது அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ம் இப்ப ஆரம்ப காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து நடிகர்கள் இருப்பாங்க அந்த பத்து நடிகர்களோட படத்துக்கு தான் மக்கள் தேடி போவாங்க இப்போ வந்து பெருசா மத்த நடிகர்கள் எல்லாம் இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க இப்ப வந்து நடிகர்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா எக்க எக்கச்சக்கமா ஆயிடுச்சு சோ அந்த ஒரு ஒரு நடிகரு தனக்கான அறிமுகத்த மக்கள் கிட்ட தேடிக்கணுன்னா இப்ப ஒரு தேட்டருக்கு போறாரு அப்டின்னா அங்க கொஞ்சோ ஒரு ஒரு ஆ ஐநூறு பேர் ஆயிர பேர பாக்குறாரு அப்டின்னா அந்த ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வந்து இன்னொரு ஐநூரு ஆயிரோ பேத்துக்கிட்ட சொல்லுவாங்க அது கொஞ்சோ கொஞ்சோ அந்த ரீச்சுகாக தா அவங்க ஷெல்ப்பு அவுங்க தன்னையே தன்ன புரொமோஷன் பண்ணிக்கிறாங்க சோ இந்த இது கா அந்த இருக் இருக்கக் கூடிய காலகட்டத்துல போட்டிகள் அதிகோ அந்த போட்டிய ச சமாளிக்கிறதுக்காக தா இப்போ எல்லா நடிகர்கள் எல்லாரு இந்த மாரி போக ஆரம்பிச்சுட்டாகங்குறது என்னோட கருத்து
ரெண்டாவது வந்துட்டு மக்கள் வந்துட்டு இவருக்கே இவரு தா போட்டி இவருக்கு இவரு தா போட்டி ஆம் அப்டிங்குற மாரி வந்து ஒரு டாமினேஷன வந்து ஒரு இன்பிரியாரிட்டி காம்ப்ளக்ஸ்ஸ வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க சோ ஒரு படோ நல்லாருக்கு னா அவுங்க வந்துட்டு படத்ததா சின்ன ஹீரோவா இருந்தாலு அந்த கான்செப்ட்டு கதையு படமு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு செரியா பா கதைக் க்காகவே நெறைய பேர் வருவாங்க பெரிய ஹீரோ படோ வந்து கதைய எடுத்துமே அந்த ஸ்டோரி வந்து நல்லா இல்லைனாலு அந்த ஹீரோக்காகவே போய் படம் பாப் பாங்க அவுங்க வந்துங்க மார்கெட் வேல்யூவ வந்துட்டு கரெட்டா வந்து மெயின்ட்டன் பண்ணுவாங்க
ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா
ஆ
அது அதா அவுங்க தன்ன வந்து மக்களிடையே ஒரு அ என்கேஜ்மெண்ட்லயே வச்சுக்கணு இல்லன்னா நம்மள மறந்துருவாங்க அ கொஞ்சோ இத் இப்போ வந்துருக்க சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப அவர் எதோ ஒரு விஷ்யோ ஒரு ஊருக்கு பொயிட்டாரு அப் அப்டின்னா அந்த ஊர் மக்களுக்கு அலாட் எல்லாத்துக்குமே வந்து அது தெரிய வர ஆரம்பிச்சிரு சோ அந்த எங்கள் வந்துருக்காரு நடிகர் வந்துருக்காரு பாக்கணு அப்டிங்கிற மாரி மக்களு தேடி போய் பாக்க ஆரம்பிச்சுறாங்க சோ அதுனால வந்து அது அவுங்களோட ப்ரொமோஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றதுனால தா இப்போ நடிகர் வீட்லெல்லா எல்லா பக்கமுமே போக ஆரம்பச்சுட்டாங்க வச்சுக்கோங்க
சோசியல் மீடியாவுல வந்துட்டு அவுங்க ரொம்ப வந்துட்டு அப்டேட்டா இருக்கனு அப் அப்பதா வந்துட்டு அவுங்களால மார்க்கெட்ட வந்து ஏன்னா ஒரு அளவுக்குனாச்சு ஒரு இதுவா கொண்டு போக முடியு ரெஸ்ட் ன்டு ஸ்லோவா ஸ்லோவா வந்துட்டு கொண்டு போக முடியும் அப்பதா அவுங்க வந்து அவுங்களோட ஹைக் வந்து நல்லா இருக்கு வச்சுக்கங்ளே சோசியல் மீடியா இப்ப வந்து அவுங்க என்னதா தேட்ருக்கு போனாலு பண்ணாலு அந்த சோசியல் மீடியால எடுத்து அந்த ஒரு ஒன் டே மட்டு போடுவாங்க ஆனா வந்து இவுங்க போட்ற டெய்லி அப் டேட்டு எல்லாமே வந்துட்டு ஆ ரசிகர்களுக்கு வந்துட்டு ஃபேன்ஸ்க்கு கொண்டுட்டு போய் சேரணு அப்டின்னா அது சோசியல் மீடியா மட் ட்டுந்தா இப்ப அவுங்க பாலோவர்ஷே பாத்தீங்கன்னா டொன்டி ஃபைவ் கே க்கு மேலதா இருக்கு அப்டிங்கிறவுங்க அப்ப வந்துட்டு எ சோசியல் மீடியால வந்துட்டு க்ரீன் டிக் வந்து அவுங்க வந்துட்டு அமௌண்ட் குடுத்து வந்து வாங்குவாங்க அதல்லா நீங்க கேள்விப்பட்ருப்பீங்கன் நெனைக்கிறே அது அமௌண்ட் கட்டியே நாங்க வந்து செலிப்ரிட்டி அப்டிங்குற மாரி அவங்க வாங்கி வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து ஃபேமஸ் ஆவாங்க
ம் கண்டிப்பா அதுல்லாம பாத்தீங்கன்னா அ நறைய பேர் வந்து அவங்களுக்குனு ஒரு டீம் வெச்சிடுறாங்க அது ஒரு டீம் வெ ச்சா அவங்கள தன்ன தானே வந்து அந்த ஒரு சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள்ல வந்து அதிகமா அவங்களோட நியூஸே போட்டு போட்டு அவங்க அப்டி பெரியவங்க அப்டி அந்த மாரி ஒரு பின்பத்த கிரியேட் பண்ணிடுறாங்க மக்கள்ள அது இல்லாம ந இப்ப எல்லா பாத்தீங்கன்னா எடிட்டிங் இருக்கு இப்பொ ஒருத்தன வந்து வில்லனாவு காட்லா பெரிய ஒரு தலைவனாவு காட் லா ஹீரோவவு காட்டிக்கிலா அந்த மாரி மக்கள் மத்தியில அந்த ஒரு ஆ மனநிலைய அவங்களா உருவாக்குறாங்க பண குடுத்து அவர் உண்மையாவே அப்டி இருப்பாரா அப்டின்னு தெரியாது ஆனா பண கொடுத்து ஒரு சில ச் சின்ன சின்ன பெரிய நன்ம நன்மைகள் செய்ற மாரி ம் கிரியேட் பண்ணி போட்டுட்டு ஒரு பேர உருவாக்கிக்கிறாங்க அந்த மாரி நறைய பேர் பண்றாங்க அனா உண்மையான கேரக்டர் அப்டி இரு க்குமானு தெரில பட் ஆனா நெறையா அந்த மாரி பப்ளிசிட்டிக்கு நெறைய பண்றாங்க நடிகர்கள் இப்பலா கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ம்
மக்கள் கிட்ட ஒரு வந்து ஒரு ஃபேன் பேஸ வந்துட் டு கிரியேட் பண்ணுனு சொல்லிட்டு இந்த மாரி வந்துட் டு பண்றாங்க ச் அவுங்களோட ஃபேன்ஸெ தா அந்த மாரி பண்ணுவாங்க ஏ ஹீரோ இந்த மாரி பெரிய படொ பண்றாரு உ ஹீரோ இந்த மாரி பெரிய படொ பண்றாரு ஜென்ரலா பாக்றீங்க வந்துட்டு இப்ப வந்துட்டு ஒரு மூவி அப்ப மாரி எல்லா இல்ல இப்ப வந்துட்டு பிரெமருன் சொல்லிட்டு மூவி ரிலீஸ் ஆகுற க்கு முன்னாடியே வந்துட்டு அ பெரிய பெரிய சி ட்டீஸ் எல்லா வந்துட்டு மூவி வந்து ரிலீஸ் பண்ணிறாங்க அதாவது அந்த படத்துல நடிச்சவங்க ரெண்டாவது அந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணீங்க இல்ல சம ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி பாத்துட்றாங்க பாத்துட்டு அவுங்களே வந்துட்டு இது பண்றாங்க என்ன சொல்றது இன்ட்ரிவியூ குடுக்குறாங்க அப்ப இன்ட்ரிவியூ குடுக்கும் போது என் இவுங்கல்லா நல்லா இருக்குன் சொல்றாங்க அப்ப அந்த பட நல்லாதா இருக்கு நம் ஒன் செகண்ட் போய் பாக்குலா அப்டிங்குற மாரி ஒரு க்யூரியாசிட்டிய வந்து பீப்புள் கிட்ட வந்து கிரியேட் பண்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பா
ஆ
ஆ நானு இன்னைக்கு வந்து ஒரு திரைப்படத்துக்கு இரவு போலா அப்டிங்குற ஒரு நண்பர் கூப்டாரு சாய்ந்துரோ கூப்டாரு மதியமா போலாமான் கேட்டாரு மதிய ஆஃபீஸ முடிச்சுட்டு ஒரு சில ஒர் வேலைகள்லல்லா இருந்தது அது முடிச்சுட்டு வந்துறே அப்டின்னு சொல்லிருந்தே சரி ஓகே இ இரவு சோக்கு போலா அப்டின்னு முடிவு பண்ணி இப்போ ஆ அதுக்கான டிக்கெட்டு புக் பண்ணிட்டோ வெச்கோங்களே அது போக போலா
சில கதயெல்லா பாக் கும்போது நம்ம குடும்ப சூழ்நிலையோட ரிலேட்டடா இருக்கு சில கதயெல்லா பாக்கும் போது கிரைம் திரில்லர் மூவியா இருக்கு ரெண்டாவது வந்து டு நல்லா இருக்கு அது ஒரு டிஃப்ரெண் டான ஸ்டோரியா இருந்துசுனா நல்லாருக்கு இந்த கிரைம் த்ரில்லர் மூவியெல்லா செமையா இருக்குனு வச்சுக்கங்ளே
ம்
ஆ இந்த மாரி க்ரைம் த்ரில்லர் ரெண்டாவது வந்துட்டு ஹாரர் மூவி இந்த மாரி லா நல்லா இருக்கு அர சும்மாவே அரச்சா நல்லா இருக்காது ஸ்டோரி வந்து கான்சப்ட் வந்து வேற மாரி இருக்கணு ஒரு மூணு மண்நேர நமக்கு பட குடுத்து பண குடுத்து பாக்றேனா அந்த அளவு ப அந்த பட வந்து ஒர்த்தா இருக்கணு வச்சுக்கோங்ளே
ம் நம்ம நேர நம்ம குடுக்க ப அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு அந்த நேரத்துக்கு வந்து ஒர்த்தா ஒரு படமா
ஆ அதேதா அதேதா அதேதா அதுல ஏதோ ஒரு நல்ல விஷயத்த நம்ம எடுத்துட் போகணுங்ற மாரி நா சொல்றே
ம் கண்டிப்பா ஒன்னா வந்து அந்த அந்த ஒரு திரைப்பட நமக்கு நல்ல கருத்துகள நம்ம பூத்தணு இல்லன்னா நல்ல ஒரு சிரிப்பு ஒரு பொழுதுபோக்க குடுக்கும் அதுவு இல்லாம இதுவு இல்லாம அ ஏதோ எடுத்து வச்ருக்காங்க அப்டிங்ற மாரி படங்கள் எல்லா னா அந்த பணத்தையு செலவு பண்ணி நம்ம நம்மளே வந்து கஷ்டப்படுத்திக்கிற மாரி ஒரு விஷயமா
ஆமா ஆமா கரெக்ட் தா ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது நம்ம யூஸ் பண்ற டைம் வந்துட்டு ஒவ்வொணு நா சில படத்து போயிருக்கே ஆ போயிருக்க சமீபத்துல ஒரு படத்துக்கு போனே போன வருஷ ப்ற ஆனா அந்த பட வந்து வெறு சவுண்ட் எஃபெக்ட் மட்டு தா வேற எ துவுமே இல்ல ஏண்டா போனோ அப்படிங்கற மாரிக்கு வந்து தள்ளிருச்ன் வச்சுக்கோங்ளேன் ஆனா வந்து டு இவுங்க வந்து வேணு த்னி வந்துட்டு அமௌண்ட் குடுத்து இந்த படக்க நீங்க சொன்ன மாதிரி தா அந்த மூவிஸோட ரிவ்யு காரங்க வந்து அமௌண்ட் குடுத்து படம் நல்லா இருக்கு இந்த வீக் எண்டுல நீங்க போய் பாக்லா அப்படிங்கிற மாரி பீப்புள்கிட்ட வந்து கியூரியாசிட்டிய வந்து கிரியேட் பண்றாங்க
கண்டிப்பா
ஆ அ அதெல்லா அதெல்லா தப்பான ஒரு விஷய நல்லா இருக்குன்ன நல்லா இருக்கு சொல்ல நல்லா இல்லனா நல்லனு சொல்லிருவ நா அவ்ளோதா
ம்
அது வந்து பப்ளிஷ்
கண்டிப்பா கண்டிப்பா மக்களோட பணத்தை வீண் பண்றாங்க
ஆ அதேதா அதேதா அதேதா செரி ஓகே நம்ம பாக்லா
ஓகேங்க ஓகே
ஆ ஓகே